என்னாட பண்ற
எடுத்த ஒன்னேவா என்னடா பண்ற
நானா இப்பதா சாப்டு வந்தே
என்ன சாப்டாங்க என்ன போட்டாங்க என்ன சாப்டீங்க
டேய் பிரியாணி ஸ்டைல்ல ஒரு தக்காளி சாதோ போட்டாங்க அதுக்கடுத்து பிரியாணின்ற பேருல தக்காளி சாதோ போட்டாங்க வெஜ் ஆ கிரேவின்ற பேர்ல தண்ணி கொழம்பு ஊத்துனாங்க வித் ரைத் தாடா
ஓ மை காட்
வா
ம்
என்ன சாப்டீங்கள்
ஆ மானிங் தான் சாப்டேன் ஈவினிங் சாப்பிடவில்லை
ஈவினிங் இல்லடாமா மதியோ
மதியம் இன்னும் சாப்பிட வில்லை அதுவும் நான்
ஏன் என்ன அப்டி பிசியோ
மதியம் இப்பதான மணி ஒண்ணாச்சு இதுக்குள்ள எதுக்கு சாப்புடணு
ஓ சூப்பருங்க நீங்க என்னங்க ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் வீட்ல
சண்டே ஸ்பெஷல் ஜஸ்ட எனக்கே தெரில எதோ மார்னிங் வந்து சிக்கனு இந்த இட்லியு சாப்ட்டோ ஆஃப்டர்னூன் அதுக்கே வரு ம்
ஆ ஆ ம்
என்ன பண்ற
முந்தா நாள்லா வந்து என்ன பண்றீங்க சீ முந்தா நாள்லா பேசவே இல்லங்க அவ்ளோ பிஸியாங்க
நேத்து பங்க்ஷன் போனனா நேத்து எப்ப வந்தே நேத்து வந்து நம்ம பண்ணலான்னு தா இருந்தோ
ஆங்க
அப்பறோ நைட் டைம் ஆயிருச்சி லேட் ஆயிருச்
அப்டியாங்க ரைட்டுங்க
ஆமா அதுக்கு பிஃபோர் டே வந்து நா ஃபங்க்ஷன் போய் விட்டேன் அது என்னோட எஸ்க்யூஸ் மேம் சரி என்னங்க
சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ கேக்கவரீங்க நா அத இன்ட்ராக்ட் பண்ட்டே இருக்கறே சொல்லுங்க
புரியல புரியல
நீங்க ஏதோ சொல்ல வரீங்க நா இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கே என்னன்னு சொல்லுங்க கேப்போ அப்டின்னு சொன்னே
ஆரம்பிப்போ
சரி வாங்க பேசுவோ இன்ன பத்தி பேசலா ஜஸ்ட் ஆ சொல்லுங்க நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க நான்
ஹலோ சொல்லுங்கங்க
கான்செப்ட் பாக்கலையாங்க
கான்செப்ட் லாம் நம்ம ரேண்டமா பேச வேண்டியது தாங்க அப்டியே சொல்லுங்க
ஓ நான் ஒரு ஃபண்ணி கொஸ்டின் கேக்கவா
ஆ சரி சொல்லுங்க
ஷீகில ஸ்பேலண்ட் எதாவது இருந்தா சொல்லுங்க
அழுதான் அழுதா
யூஸ்லெஸ் டேலண்ட்
யூஸ்லெஸ் டேலண்டா
ம்
என்னான்னு சொல்றது ஆ நா வந்து ம் ஒரு நாள் வந்து ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணே
எதுக்கு ஓபன் பண்ணே ஏ ஓபன் பண்ணேன் தெரிலங்க ஒர் நிமிஷம் அந்த ஃபிரிட்ஜ் ஓபன் பண் ணிட்டு நின்னுட்டு இருக்கே எதுக்கு வந்தோ ஏன் வந்தோ அப்டின்டு ன்டு தெரியாம நின்னுட்டு இருக்கேன் அப்றோ தா ஓ ஏதோ எடுக்க வந்தோ ஆனா இன்னா எடுக்கணு அப்டின்னு மறந்துபோய்ட்டே திருப்பியு சா த்திட்டு போயிட்டங்க
அது யூசுவலா எல்லா வீட்லயு பண்றது தா நானு அதேதா பண்ணுவே ஃபிரிட்ஜில ஒன்னுமே இருக்காதுதா ஆனா போய் திறந்து பாத்தா எதாச்சு ஒரு சேட்டிஸ்ஃபேக்க்ஷன் இருக்குல்ல
ஆ இல்ல இந்த மாரி ஒண்ணு வெயில் காலம் ஏசி போட்றதுக்கு ரெடி அவ்ளவு ஏசி யூஸ் பண்ண மாட்டே இருந்தாலு ஏசி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண் ரொம்ப வேக்கா இருக்கும் வேக்காடா இருக்கும். அந்த டைம்ல ஓபன் பண்ட்டு ஒரு நிம்ஷ அங்க அந்த ப்ரீசர்ல மூஞ்ச எங்க அம்மா வந்து பேய்
செம டேலண்ட்டுங்க செம டேலண்ட்
நன்றிங்க நன்றிங்க
உங்ளுக்குங்க உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு நீங்க சொல்வீங்க
நம்ம வந்து எப்டின்னா படிச்சிட்டே இருப்போ நல்லா ஃபோக்கஸ்ட்டா படிச்சிட்டே இருப்போ ஆனா அடுத்த அஞ்சுநிமிஷத்திலயே யூடியூப் இல்ல இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அத பாத்துட்டு இருப்போ வேஸ்ட் தா யூஸ்லெஸ் டரன் தா என்ன பண்றது
எங்க அதுல்லா தனி டேலண்ட் வேணுங்க இந்த மாரி யாருன்னா இருப்பாங்ளா சொல்லுங்க ஒரு ஒரு வீடியோ ஸ்டாட் பண்ணேன் வச்சுக்கோ அது மேக்சிமம் என்ன மாரி ஆகுனா டூ ஹார்ஸ் மேபி போயிடு டூ ஆர்ஸ் போயிட்டு ஓ நம்ம புக் எடுத்தோல படிக்க உக்காந்தல்ல அப்டின்ற மாரி அப்டி மாதிரி நமக்கு தோணு
ஆனா நம்ம சர்ச் பண்றது லைக் நம்மளோ ஆல்வரதம் நம்ம என்ன பாக்கணுமோ அது கரெக்டா காமிக்கு ப்ளஸ் இப்போ வந்து நம்ம நார்மல் டேஸ்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணா போர் அடிக்குமா ஷோரா இதே எக்ஸாம் டைம்ல நாளைக்கு எக்ஸாம் பத்து மணிக்கு எக்ஸாம்னா இன்னிக்கு நைட்டு ஒக்கார்ந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்களா அப்டி தோணு
ஸ்கோல் பண்ணிட்டு அப்பல்லா போரே ஆடிக்காது அப்புற தா தோணு திடீனு அந்த ஒரு பகீர் உருவாகு பாருங்க எல்லா படிப்பாங்க நம் மட்டு பேனு ஒக்க்காந்துனுப்போ டே டே பர்ரா டே அப்டி சொல்ற மாரி இருக்கு அப்பதா சூப்பரா அதுவு இந்த ஸ்கூல் டைம்லலாங்க படிக்க சொல்லுவாங்க நல்ல புக்க விரிச்சிட்டு ஒரு குழு ஒரு நமக்குன்னு ஒரு குழு இருக்கு அந்த குழு கூட ஒக்காந்து பேசுவோ எதுகுடா புக்கு த அது ஒரு சுகோ தெரிமா இந்த மாரி லாஸ்ட வந்து அந்த பள்ளி பருவத்த விட்டு வரும்போது லாஸ்டா எல்லாருமேச் சொன்னாங்க வாங்க ஒரு வாட்டி புக்க ஓபன் பண்ணி பேசுவோ அப்டி சொல்ட்டு அ அது மாரி பேசிட்ருந்தோங்க
ம் நல்லா இருக்குங்க நம்ம டீச்சர்ஸ் கிட்ட வந்து திட்டு வாங்கிடு வெளிய போய் உக்காது படிக்க சொ ஆனா அங்கயு போய் படிக் காமா அப்பல்லா சூப்பரா இருக்கு ம் எஸ்பெஷலா அந்த எல்லா ஸ்கூல்லு ஒரு காரிடார் இருக்கு ம் சொல்லுங்க
சரி உங்க ஸ்கூல் டைம்ல இப்டி ஃபோன்லா ஃபோன்லா இருந்தா நமக்கு மார்க் என்ன ஆயிருக்கோ சொல்லுங்க
ஸ்கூல் டைம்ல
இல்ல ஸ்கூல் டைம் இப்போ ம இல்ல புரிரா என்ன சொல்லவரனா இந்த மாரி ஸ்கூல் டைம்ல வந்து இப்ப படி அ காலேஜ் வரோ சரி ஃபோன் யூஸ் பண்றோ இருந்தாலோ நம்மகு தெரிஞ்ச கத எழுவோன் நன்ச் துங்க இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல்லா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே அ போ நம்ப கைய்ல ஃபோன் வீட்ல குடுத்துருந்தா நம் ஸ்கூலோட மார்க்ஸ்லா என்ன ஆய்கு ஐ மீன் இந்த பப்ளிக் அந்த மாரிலா சொல்றாங்கள அந்த டைம்ல மார்க் எட்துருப்போ நினைக்கிறீங்களா
ஃபைல் ஆய்ருப்போ நம்மல்லா ஐயோ ஃபைல் ஆயிருப்போ நீங்க ஃபோன் யூஸ் பண்ணது இல்லயா உங்க ஸ்கூல் டைம்லல்லா
ஆஹாங்க எங்க பேரன்ட்ஸ்லா ரொம்ப ஸ்டிட்டுங்க எனக்கு போன்லா யூஸ் பண்ண தெரியுனா எ
உங்களுக்கு ஃபோன் எப்போ வாய்ங் குடுத்தாங்க ஃபோனு உங்களு கைல எப்போ இருந்துச்சு
ஃபஸ்ட்டு காலேஜ் வருபோதுங்க
ஓ நீங்க காலேஜ் வந்துதானா எகிட்ட ஃபோன் லெவல்துலே டென்துலே இருந்துச் சா பட் அவ்ளோவா எனக்கு தோணு படிக்கும்போதெல்லா ஃபோன் பாக்குனு தோணு பட் அதுக்கேத்தா மாரி படிக்கிறோ நாளைக்கு எக்ஸாம்னா இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டு
ஆ இங்க இங்க ரூம் எங்க ரூம்லயே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோ இப்டிதா படிக்கணுனா இன்ஸ்டாகிராம்லா டெலிட் பன்ட்டுதா படிப்பாங்க
இல்லாட்டி இன்ஸ்டாகிராம டி ஆக்டிவேட் பண்ணி விட்ரு
ஆ இங்கயு ஒர்த்தவங்க இருக்காங்க ஆவதா டிஆக்டிவேட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிரம இல்லா ஏங்க அப்பயே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன் தெரியுமாங்க
உங்ளுக்கு அப்பல்லா தெரியாதா நீங்க என்னங்க இவ்வளோ பிஞ்சா இருந்து
ஏங்க நீங்க வேறங்க எனக்கு ஆன்லைன் கிளாஸுங்க எப்பனா இந்த கொரோனா டைம் அப்ப ஆன்லைன் கிளாஸ் அப்பா மொபைல் மட்டுதா ஆ அப்பா மொபைல் மட்டுதாங்க
ம்
த டைம்ல வந்து எனக்கோ இருக்கோ என்னோட பிரதர்க்கோ இருக்கோ அந்த டைம்ல என்ன பண்றதுன்னா அப்பா நம்பர்லதா அந்த டைம்ல தா வீட்டுல ஃபோன் வாாங்குனா இன்னொரு‌ ஃபோன் அது ஜஸ்டு வாட்ஸ்அப் மட்டுதா யூஸ் பண்ண தெரியு ஈவன் அந்த கூகுள் லிங்க் கூட டச் பண்ணி இப்டிதான்ர ப்ரோசீஜர வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுதா வந்து பண்ணானே அத்தா அந்தா மாறிங்க நானு யாரு சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனா
நா நம்புரேல்ல நா நம்புரேல்ல
இல்ல நீ நீங்க நம்புறீங்கங்க கேக்கரத்துக்கு நெறைய பேருக்கு சொன்னா நம்ப மாட்டாங்க க்ரிஞ்சுனுவாங்க சேர்ரா சொல்ட்டு போங்கடா அப்டி சொல்ட்டு
இருக்காங்க என்ன சொல்றீங்க இந்த மாரியு இருக்காங்க
ஈவன்ங்க இப்ப இப்ப கூட இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர்ஸ்லா எனக்கு ஃபுல்லா தெரியுன்னா தெரியாதாங்க அத சொல்றத்லா ஒன்னுமே இல்ல அது ஷேம்லஸா ஃபீல் ஆகுரதுல்லா இல்ல சும்மா அப்டி இப்டி அப்டி சொல்வர
பரவால்லங்க அதெல்லா தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணப்போரோ அதுவா சோறு போட போது நம்ளுக்கு
ஆ அது என்னமோ ரைட் தாங்க சரி உங்க ஆன்லைன் க்ளாஸ் டைம்ல உங்களுக்கு ஆன்லைன் க்ளாஸ்லா நடந்திருக்கா ஃபர்ஸ்டு கொரோனா டைம்ல
ம் ஆ கொரோனா டைம் வந்து எப்டின்னா ஆன்லைன் க்ளாஸ் வச்சிருவோ டீச்சர்ஸு அட்ணன்ஸ் எடுக்கும்போதுதா நமக் நம்ப அங்க இருப்போனே தெர்ல நாலா தூங்கிடுவ நிறையா வாட்டி தூங்கிருக்க அட்னன்ஸ் வந்து எடுப்பாங்க எனக்லா கேக்கவே கேக்காது அதுலானா அட்னன்ஸ் போட்டு விட்டுருவாங்க நல்லா மிஸ்ஸாருப்பாங்க
அது சேரி எங்கல்துலா அப்டி இல்லங்க கேமரா ஆன் பண்ணு ஏங்க உனக்கு ஒரு ஃபன்னியான விஷய சொல்ற பாருங்க சரி அய் ஏ சொல்றா இந்த மாரி ஒரு ஃபண்ணான திங் என்னன்னா
ம்
ஆ ஆன்லைன் க்ளாஸ் வீடியோல கேமரா ஆன் பண்ணிதா அட்னன்ஸ் போட சொல்வாங்க
ஆ அச்சு எம்மாடியோ அது வேற அப்பதா குலிக்காம மூஞ்சிக் கழுவாம பல்லு வெளக்காம ஒக்காந்துட்டு நம்மள பாக்க நம்மளுக்கே பயமா இருக்கு அந்த‌ டைம் லா எம்மா
நா என்ன பண்ணுவே குலிக்கூட மாட்டே நா கால் ஆனா வந்து மார்னிங்லா குலிச்சிருவே எப்போமே சில டைம் சோம்பேறியா இருப்ப அந்த டைம்லலா அந்த டைம்லலா என்ன பண்ணுவனா நல்லா கீழ அழக்கு துணிய போட்டு மூஞ்ச மட்டு ஃபிரெஷ் ஷா வச்சட்டு அப்டே நம்பதா நம்பதா அங்க எல்லாமேன்ற மாரி காமிக்கட்டுக்கு
ஆ ஆ ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் மட்டு போட்டுப்பே கீழ வந்து இது பேண்ட் இது அந்த மாரிதா போட்டு க்ளாஸ் கிளாஸ் கவன்ச்ட்டு இருப்பே
ஓஹோ சேரிங்க நம்ம நெக்ஸ்ட் கால்ல பேசலா
ஆ சேரிங்க
ஆ ரைட்டுங்க